கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குதுங்க நல்லா இருக்கிங்களா
ஆஹ் நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா எல்லாரு நல்லா இருக்காங்க அங்கே எல்லாரு எப்டி இருக்காங்க
இங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்பற நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா வந்து பாத்தீங்னா காலேஜ்லா முடிச்டங்க காலேஜ் முடிச்சுட்டு இது மாரி ஒர்க்க ஃப்ரீ லான்ச் தா வந்து ஒர்க் பண்ணிட்டு
ஓகே ஓகேங்க ம் சேர் சேரிங்க உங்ளுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுங்களா
சே சே இல்லங்க
சேரி சேரி
நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ஆஹ் அதாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சே முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு கம்பனி பனிக்கு கியுசி குவாலிட்டி கண்ட்ரோல பைனல் செக் பண்ணிருக்கங்க
ஆன் ஓ இனிக் சண்டே ஹாலிடே இல்ல
ஆன் எனக்கு சாட்டர்டே சண்டே லீவுங்க
சூப்பர்ங்க சூப்பர்ங்க ஆன்
செரி செரி நீங்க அப்றோம் ஒர்க்கல்லா உங்களுக்கு எப்டி
ஒர்க்கலா வந்து பாத்தீங்கன்னா நா வந்து இந்த ஏஐ ட்ரைனிங் இது பண்ணிட்டு இருக்கே
ஓகே ஓகேங்க பரவால பரவால
ம் ஏ ஐ ட்ரைனிங் அதுகப்றோ வந்து ஏ ஐ க்கு ஹுயூமன் அந்த சம்திங் சொல்லி தரது அது போல
ஓ ஓகே ஓகேங்க பரவால்ல எப்டியுன் ஃப்யூச்சர் ஏ ஐ தான
ஆமா அந்த ஸ்கோப் நோக்கிதா போயிட்டு இருக்கு அதனாலதா வந்து அதுக்கு வந்து இப்பத்துல இந்து அது எப்டி பேசற்து ஓவ்வொரு மொழிக்கான ஒரு உச்சரிப்பு அந்த வார்த்தைகளோட தெளிவு அத பத்திலா வந்து சொல்லி தந்துட்டு இருக்கோன்
ஓகே ஓகேங்க பரவால்ல
ம்
ம் ஸ்கோப் நல்லா இருக்கு அது பரவாயில்லங்க நீங்க இத சூஸ் பண்ண
இல்ல நா வந்து பாத்தீங்கனா எம் காம் முடிச்சேன்
செரி செரிங்க
எனக்குன் இதுக்கு சம்மந்தமே கெடையாது தொழில் கூட ஒரு விஷ்யமே கெடையாது ஏனா பி டெக் படிக்கிறவங்களுக்கு வேணா வந்து ஏ ஐ டி எஸ் பத்தி படிக்கிறவங்களுக்கு இத பத்தி எதனா தெரியு நா வந்து சேரி சொல்லிட்டு அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன்ல வந்து நா பாஸ் ஆயி செலக்ட் ஆயி உள்ள வண்ட்ட அது வந்து ஆமா இரண்டாயிரத்தி இருவத்தஞ்சி ல செலக்ட் ஆய் உள்ள வந்ததுக்கு அப்புறோ அப்டி கண்டியூட்டி ஆயிட்டு இருக்கு
பரவாயில்ல பரவில்லங்க பரவாயில்லைங்க இப்ப எல்லாருமே பாத்தீங்கனா படிச்சது ஒன்னு வேல செய்றது ஒன்னுல தானே போயிட்டு இருக்காங்க அதனால ஒன்னு அதனால ப்ரச்சனை இல்லைங்க
ஆமா நா வந்து இதுக்குன் இது வந்து நா எதிர்பாக்காத ஒரு வேல அதுவு கெடைச்சது வந்து பாத்தீங்கனா கொஞ்சோ லக்கும் அப்டின் கலந்துருக்கு ஏனா நறிய பேர் வந்து என்னோட சிஸ்டர்ல வந்து பாத்தீங்கனா எச் ஆமா எச் ஆர் ஆலா இருக்காங்க அவ்ங்க அவுங்ளுக்கே வந்து கெடைக்கல அந்த இதுவு சொ எனக்கு திடீர்னு பாத்தா கெடைச்சிருக்கு
பரவாயில்ல பரவாயில்ங்க அதுக்கு லக்கும் வேணுன் செரி எப்டியோ ஒண்ணுங்க பரவாயில்ல உங்களுக்கு கெடச்சிருக்கு ம்
உள்ள போனது அதுக் அப்புறோ நறிய கம்யூனிகேஷன் நறிய பேரோட அந்த இதுல்லா கைட்லைன்ஸ்லா கெடைச்சிருக்கு உங்குளுக்கு ஒர்க்கு எப்டி
எனக்கு பாத்தீங்கனா நா யூசி குவாலிட்டி கண்ட்ரோல்ல எப்டின்னா மெஷின்ஸ் ஆப் அந்த சிஎன்சி மிஷின்ஸ்லா உங்களுக்கு தெரியுங்களா
அ இல்லியே
அ அதா மெக்கானிக்கல் ரிலேட்டடா இந்த காரு பைக் கோட கியர் பாக்ஸ்லா இருக்குது இல்லங்க அ அதோட பார்ட்ஸ் வந்து எப்டினா இங்க வந்து ஒரு ஃபினிஷிங் பண்ணி குடுக்குறது ஒரு ஜாப் வந்து ப்ரோக்ராம் பண்ணி குடுத்துருவாங்க
ம்
அதுல அவுங்க பாத்திங்கனா ட்ரில்லிங்கு டேப்பு இந்த மாரி ஒவ்வொரு ப்ரோக்ராமா குடுத்துருவாங்க அவங்க பண்ணிருவாங்க பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் இப்போ வந்து பாத்திங்கனா பத் டென் பீசஸ் இருக்கும் இல்லைன்னா ஹண்ட்ரட் பீசஸ் கூட இருக்கலா ஒரு ப்ரோக்ராமுக்கு
ஓகே ஓகே
அந்த ப்ரோக்ராமுக்கு பண்ற பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் பீஸ் வந்து நாங்கதா செக் பண்ணி குடுக்குணு அது ஓகேவா ரிஜெக்ஷன் பீஸா இல்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதா அப்டி டெஸ்டன் அவுங்களுக்கு வந்து ஆப்ரேட்டரு குடுத்தா மட்டுதா அவுங்க அடுத்த நெக்ஸ்ட் பீஸ அவுங்க ரன் பண்ண முடியே ம் அத ஃபைனாசீட் பண்ணி நாங்க எதா குடுத்த மாட்டுதா அவுங்க ரன் பண்ண முடிய அந்த மாரி போயிட்டு இருக்குங்க
ம் இது நீங்க இப்பதா முடிச்சீங்களா காலேஜ்
இல்ல இல்லைங்க நா டூ தௌசண்ட் எயிட்டீன் பேஜ்சீங்க
டூ தௌசண்ட் எயிட்டீனா
ஆமாங்க டூ தௌசண்ட் எயிட்டீனு எயிட்டீன்ல முடிச்ச அப்பறோ ஒரு செவன் இயர்சா தா இது ரிலேட்ட தா ஒர்க் போயிட்டுருக்க
ஓஹோ டூ தௌசண்ட் எயிட்ல நா என்ன பண்ணியிந்தே டென்த் படிச்சிட்ருந்த
நீங்க டென்த் படிச்சிட்டு இருந்திங்களா
ஆமா
ஆஹா ஓகே ஓகேங்க ம்
விவசாயிகளா ஆமா ஆமா
ம்
நா கூட இப்பதா வொர்க்கு காலேஜ் ஏன்னா நறைய இதுல வந்து பாத்திங்கனா காலேஜ் ஸ்டுடெண்ட்டு பஸ் ஃபைனிலியர் படிக்கிறவங்க அது போல நறைய பேரு பேசிருக்கே நா அதனால தா பாக்க ம்
ஆ நா நானு நறைய பேசியிருக்க ஆனா அவுங்க எல்லா பாத்திங்கன்னா ஏஜிட்டு பர்சனாதா இருந்தாங்க
ஆ ஆ
ஆ எங்கூட அந்த மாரி எப்டின்னா ஹவுஸ் ஒய்ஃபு
ம்
அந்த மாரி அவுங்கதா பேசுனாங்க
ஹவுஸ் ஒய்ஃபுனா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சமைக்கிறது இது பண்றதுதா பேசிட்டுருக்குவாங்க
ஆமா ஆமாங்க அந்த மாரிதா பேசிட்டுருக்காங்க எங்கே நா ஒண்ணு பேசருக்காதுமாட் துன்னா அவுங்க இந்த சமையல் இப் இப்படி பண்ணணு அப்படி பண்ணணு அவுங்கப்பாட்டுக்கு பேசிட்டேருக்காங்க நம்ம எதுவுமா பேசவே முடியல
ஆமா அவுங்க பேசும்போது எனக்கும் புரியாது என்ன இது சமையலா நா ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணனே இப்ப இங்க வந்து நிச்சிதே அப்டின்ற மாரிதாருக்கு நா எதனா வேற எதனா வந்து கொஞ்சோ இதுவாக்கேப்பே இவுக் க அது அப்படியே ஒடனே வந்து கொழந்தைகளை பாத்துக்கத்து ஃபேமிலி பத் தி அவுங்களோட கம்ப்ளெயிண்ட் வர ஆரம்பிச்சிடு
ஆமா ஆமாங்க
அய்யயோ என்னடா இது கம்ப்ளெயிண்ட் பண்டாங்களே அவுங்க
ம் அதுதாங்க ம் ஆ எங் காலேஜ்
வேற எந்த ஒரு பிளானு கீடையாதா வெளியே போறது ஃப்ரெண்ட்ஸ்
இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட தா கிரிக்கெட் வெளையாட போயிட்டு வந்தங்க கிரிக்கெட் வெள்ளாட போயிட்டு வந்துட்டு அப்புறோ தம்பி ஒய்ஃப் ஊர்ல இருந்து வந்தாங்க
ம்
தம்பி ஓய்ஃப் ஊர்ல இருந்து வந்தோன செரி அப்பறொ வீட்டுல நான்வெஜ் எடுக்கலா சமைக்கலா அப்டினாங்க அப்புறொ நா போய் எடுத்துட்டு வந்து குடுத்தா அப்பறொ அப்பா அம்மா சமைச்சாங்க சாப்புட்டாங்க சாப்புட்டு அம்மா அப்பா ஊருக்கு போறேன்னு சொல்லி கெளம்பிட்டாங்க
அ
இப்ப நானு சும்மா ரெஸ்ட் எடுக்கலாந் தா உக்கா உக்காந்ட் இருக்கேங்க
பரவால்ல
பண்ட்ருக்கீங்க
ம் நா வந்து கால்ல இருந்து வந்து பாத்திங்கன்னா என்ன பண்ணிட்டு இருந்தே ஆ கால்ல கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப் பறோ வந்து வண்டி எடுத்தே வண்டி எடுத்து நானு எங்க அண்ணே அதுக்கப்பறொ தம்பி தங்க ச்சி எங்க ஊர்ல திருவ்லா திரு திருவிழா நடக்க போது அதுனால வந்து அப்டியே கட வீதியெல்லா சும்மா போயிட்டு சுத்தி பாத்துட்டு
சேரிங்க
அதுக்கப்பறோ சேரி அப்டியே ஒரு ரவுண்ட் எல்லா சுத்தி முட்ச்ட்டு வண்டி ஓட்ட எங்க அண்ணே எனக்கு சொல்லி குடுத்தாங்க கீர் பைக் எப்டி ஓட்றது அப்டின்ட்டு அப்டியே அதுலியு வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு அப்டியே வந்துட்டு சேரி சாப்புட கூப்புட்டாங்க இல்ல இது வந்து கொஞ்சொ இந்த ஒர்க் வேற இருக்கு நா இருங்க முடுச்ட்டு வறே அப்டின்ட்டு முடுச்ட்டு வந்
பரவால்ல பரவால்லெங்க லன்ஞ் எல்லா முடுன்ச்சிங்ளா இனிமேல் தானுங்ளா
லன்ச்சு பண்ணி வெச்டாங்க நா இன்னு சாப் புட்ல அப்றமா நா சாப்ட்டுக்குறே அப்டின்ட்டு வந்
ஓகே ஓகேங்க லன்ச்சுக்கு என்ன ஸ்பெஷலு
சா கீர
ஓ ஓகே ஓகேங்க
ஏனா நான்வெஜ் செய்ய மாட்டாங்க ஏனா நா மால போட்ருக்க முருகருக்கு அதனால வந்து நா மால கழட்ற வர்க்கு
சேரி சேரிங்க பரவால்ல பரவால்ல இப்ப என்ன அ இப்ப முருகனுக்கு இப்ப என்ன திடீர்னு மால போட்ருக்கீங்க இல்ல வேண்டுதலா இல்ல
அது என்னோட கத ஒரு பெரிய கதெங்க நா வந்து எதா ஒரு விஷ்யொ எனக்கு வேனு அப்டின்னா நம்பி சேரி சொல்லிட்டு நா ஒரு ரெண்டு தட வந்து மால போட்டே இந்த தை பூசொ சஷ்டிய திருவுழா இருக்கில்யா அப்போ மால போடம் போது நா ஒரு விஷ்யத்த வேண்டி நா மால போட்டே அது ஒரு வாரத் மால கழட்ற ஒரு வாரத்லே என்க் நடந்து முடுஞ்சிருச்சு ஆமா அது நா மால போட் ட்ட நீங்க நம்புறீங்களோ இல்லையோ நா மால போட்ட ரெண்டாது நாளே நா எதுக்காக வேண்டி நா மால போட்டனோ எனக்கு ஒரு பு புது ப்ராஜெக்ட் ஒன்னு வந்தது அது வந்து நாலு தடவ வந்து பாத்திங்னா அது ரிஜெக்ட் ஆய்ர்சு ரிஜெக்ட்னு ரிஜெக்ட் ஆகல அந்த வாய்ஸ் குவாலிட்டி டிஸவந்து சம்திங் ஏதோ நாய்ஸ்ஸிங் இஷ்யூ அப்டின்ட்டு வந்தது நா எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்தே ஆகணு கெடச்சே ஆகணு அப்டின்ட்டு மால போட்டெ நம்பி முனாது நாளே எ வந்து பாத்தினா அப்ரூவல் செலக்ட் ஆய்ச்சு நீங்க ஜாப் பண்ணுங்க அப்டின்டாங்க ம் அதுனால ஆ அது முருகர் மால மேல ஒரு நம்பிக்கை அது அவுங்கவுங்க இது பொறுத் த்து இருக்கு சொல்லுவாங்க எனக்கு இது சார்ந்த ஒரு நம்பிக்கை
ஓ பரவால்லங்க ஏ பரவால்ல முருகன் இப்ப ரொம்ப உங்களுக்கு வேண்டுதல் கண்டிப்பா நடக்குது பரவால்ல ம் நானும் நெறையா டைம் வீட்ல கேட்டு பாத்தே முருகனுக்கு மால போட்லா அப்டினு ஆனா வீட்ல விடவே மாட்டேங்கிறாங்க
ம்
எத்தனநாள் இது உங்களுக்கு மால போட்டீங்கன்னா
நம்ப இப்ப நா ஒரு வாரத்துக்காக இருக்கலா அப்டின்டு நா மால போட்டே
ஓ
ஒரு வாரோ இல்ல பதினோரு நாளு இப்ப இது கழட்டுனா நா எந்த கோவிலுக்கு வேண்டி மால போட்டேனோ அந்த கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு பூஜெல்லா பண்ணிட்டுக்கு அப்புறோ ஈவினிங்கா வந்து நா மாலய கழட்டிருவே
கழட்டி வீட்லயே வெச்சிருவீங்களா ஓ சேரி சேரிங்க பரவாயில்லைங்க
அதுக்கப்புறோ மறுபடியு எப்ப உங்களுக்கு மால போட்ணும்னு நம்மளுக்கு தோணுதோ இல்ல அந்த ஒரு விஷ்யோ நம்ளுக்கு நல்ல நாள் இந்த இது எல்லா வரும் பொழுது தோணுதோ ஆ மால போட்டுக்கலாம் அப்டின்டு மறுபடியு மறுபடியு விரதத்த கடைப்பிடிக்கிற்து
பரவால்லங்க பரவால்ல பரவால்லங்க ம்
நீங்களு நம்பி உங்களுக்கு ஒரு விஷ்யோ வேணும்னா மால போட்டு பாருங்க அது நடக் அதா ஆனா முழு மனசோட ஒரு மேனுஃபெக்ட் பண்ணுங்க எனக்கு உங்களுக்கு இதுதா வேணு அப்டின்னு தெளிவா
இல்ல முருகன் மேல எனக்கு பக்தி அதிகமா தா இருக்கு ஆனா என்னனா வீட்ல கேட்டாதா வீட்டு்லதா விட மாட்டேறாங்க என்ன ரீசன் கேட்டாலு சொல்ல மாட்டேறாங்க
கேட்டு நீங்க ஒரு தெளிவான ஒரு முடிவு வந்துட்டு நீங்க போட்டு பாருங்க ஒரு தடவ
கண்டிப்பாங்க சேரிங்க நீ சொன்னதுக்காகவே கண்டிப்பா நா வீட் ல பேசிட்டு போன் பண்ண ம் பரவால்லங்க ம் சேர் சேரிங்க
ம் வேற எந்த கிரிக்கெட் வெளையாட்னீங்க அதுக்கப்றோ நைட்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட மூவிக்கலா போக மாட்டீங்களா
இல்ல ஃப்ரண்ட்ஸ் கூட மூவிக்கெல்லா போயிட்டு வந்துருவே இப்ப லாஸ்டா கருப்புக்கு போயிட்டு வந்தோ ப்ளாஸ்ட்டுக் ஆ அப்றோங்க ஆமாங்க அப்றோ ங் இப்ப ஓடி டி ல தா அதிகமா வந்துருச்சே இப்ப டெய்லியு வந்து ஓ டி டி லயே பாத்துறது மூவிஸ் வந்துச்சுன்னா இப்போ ஒரு மூவி ஒன்னு ஏத்தி வச்சிருக்கு டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கே நைட்டு தா உக்காந்து பாக்கணுங்க
பாருங்க பாருங்க நாங்களு லாஸ்ட் அந்த பிளாஸ்ட் மூவி பாத்துட்டே
சேர் சேரிங்க எப்டி நீங்க தியேட்டர் போயி தா பாத்தீங்களா
கருப்பு தியேட்டர்ல போயி பாத்தே பிளாஸ்ட்டு வந்து ஓ டி டி லே பாத்துட்டே
சேர் சேரிங்க பரவால்ல
வேற எதோ மூவிக்கூட சூப்ராயிந்ததுபா இது நூறு சாமி
ஆ அது இன்னு தேட்ருக்குள்ள போகல இன்னி ஓ டி டி ல வந்தா டவுன்லோட் பண்ணிப்பே
நா தேட்ருல போய் பாத்தே அது ஒரு உண்மை சம்பவத்தழுவி எடுக்கும் பொழுது அது ஒரு அவார்னஸ் மூவி மாரி இருந்துது நல்லா இருந்தது
பரவாயில்லங்க நல்லா இருந்துச்சிங்ளா அது
ஆ நல்லா இருந்துது எனக்கு அந்த கதையோட புடிச்சு புடிச்சிருந்தது இதுவு இதே இப்போ சமூகத்திலியோ நெறையா விஷியோ நடக்குது அப்டின்டு ஒரு அது எடுத்துக்காட்டா இருக்கட்டு அது அந்த கொழந்தைங்க புரிஞ்சுக்கணு இந்த இப்ப இருக்க ஜென்ரேஷனாச்சி புரிஞ்சிக்குறாங்க அப்ப அந்த கிராமத்துல இருக்க மக் க பேசுவாங்க அப்டின்டு அத நீங்க பாருங்க அது ஒரு
ஓகே ஓகே ஆ ஓக்கேங்க இல்லங்க இப்ப பிச்சைக்காரன் மூவி இருந்ச்சில்ல
ஆமா
அத விடவே இது நல்லா இருக்குனு சொல்றாங்க அந்தளவுக் இருக்குங்ளான் கேக்றே
பிச்சைக்காரனு வந்து அம்மாவோட ப அம்மா வ வந்து பையனுக்காக அந்த ஒரு வேண்டுதல் இதுமே இதுமேரி இருந்துதா பண்ணது இது வந்து பாத்தீங்னா இந்த ஸ் சமூகத்துலே இப்போ இப்ப நடக்குற ஒரு விஷ்யோ இப்ப வந்து அந்த மறு திருமணம் சொல்லுவாங்க இல்லையா
ஆமாமாங்க புரியுது
அந்த விஷ்யத்த பத்தி நூறு சாமின்னும் போது அம்மாவ நீங்க ஏ சாமிய பாக் குரிங்க அவுங்களு ஒரு மனுஷனா பாருங்க ச அப்டின்ட்டு ஒரு கான்செப்ட்
ஓ புரியுது புரியுதுங்க
ஆமா அது வந்து நல்லாவே இருந்துது பாருங்க
ஆ கண்டிப்பா பாக்குறேங்க
கண்டிப்பாங்க நெறைய விஷ்யோ பேசுனோ உங்க கூட பேசுனது ரொம்பவே சந்தோஷங்க நன்றிங்க நன்றிங்க அது கொலைவீடா உம அது மறுபடியு அதே எடத்துல